வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க நலமார்க்
நல்லாருக்கோந் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
அ நானு நல்லா இருக்கே சார் ஆ தலைப்பு பொறுத்த வரையு ஆன்லைன் ஷாப் பிங் ஆஃப்லைன் ஷாப்பிங் பத்தி பேசுவோ ஆன்லைன்ல இதுவரையு நீங்க எதுவு ஷாப்லா பண்ணிர் கீங்ளா
எப்பயாச்சு பண்ணுவோ தோழி அடிக்கடி பண்றதில்ல எப்பயாச்சும் பண்ணுவோ நீங்க எப்டி
நா பாத்தீங்க அப்டினா அந்த மேக்சிமம் எதாது ஃபங்க்ஷன் எதுவு வந்துச்சு அப்டினா அ அ பொதுவாந்துட்டு கடைகள்ல வாங்கறத விட எதாது புது டிசைன்லச் சாரீ அந்த மாரி வரு இல்லையா
ஆமாமா
அ ரேட்டு வந்துட்டு கம்பேர் பண்ணி பாப்பே கடைல பாக்கும்போது எவ்ளோ வருது இல்ல நம்ம ஆன்லைன்ல பாக்கும்போது எவ்ளோ வருது அந்த மாதிரி வந்துட்டு கம்பேர் பண்ணி பாத்துட்டு ஆன்லைன்ல கொஞ்ச கம்மியா இருக்கா ரிவியூஸ்லா வந்துட்டு நெறைய பாப்பே பாத்துட்டு ஓகேயா இருந்துச் சு அப்டினா நா சாரீஸ் வந்து ஆன்லைன்ல வாங்குவே சார்
எப்டி அடிக்கடி ஆட்ரு போட்டுபீங்ளோ
அடிக்கடி எல்லாங் கெடையாது அதா நா சொன்னேல ஆல்ரெடி ஃபங்க்ஷன் எதுவு வந்துச்சுனா
ம் ம்
ம் அது மாதிரி இருக்கறனால அ அதுல ஆர்டர் போட்றது உண்டு
செரிங்க நீங்க தோழி
அது மாதிரி இந்த கிச்சன் ஐட்டம்ஸூ இப்ப உதார்ணமா சொல்லனு அப்டினா அந்த இப்ப நம்ம மெளகு சீரகோ அந்த மாரிலாங் கொட்டி வெகிறோ இல்லையா அது வந்து ட்டு நம்ம தனித்தனியா பாட்டில் வாங்கி கொட்டி வெக்கிறத விட அ காம்போல கெடைக்கு இப்ப மீஷோல நம்ம போனோ அப்டினா காம்போல கெடைக்கு ஆ அந்த டப்பாஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கோ ரெண்டாவது என்ன அப்டின் பாத்தீங்னா அதுலே ஸ்டிக்கர்ஸ்லாங் குடுத்துருவாங்க எழுதி ஒட்ற மாரி ஸ்டிக்கர்ஸ்லா குடுத்துருவாங்க அதனால அதையும் நம்ம அதிலே ஒட்டி எழுதி வச்சுக்கலா
ம்
துனால நா அந்த மாதிரி மீசோல வாங்கிருக்கே ரேட்டுமே கொஞ்சோ அஃபர்டபிளாதா இருந்துச்சு அதனால நா அதுவு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கே நல்லாந்துச்சு ஆன்லைன பொறுத்த வரைக்கு அதுக்கப்பறோ இன்னொரு சொல்லணு அப்டினா ஆன்லைனப் பொறுத்த வரையு கொரொம்ப ரேட்டு உள்ளப் பொருள்லா வாங்கக் கூடாது ஒரு வேள டேமேஜ் ஆயிச்னா ரிட்டன் போட்டு அப்பறந்தா காசு வாங்க முடியுமா அதனால ரொம்ப ரேட் உள்ளதெலாம் போடாம கொஞ்சோ மினிமலா உள்ள அமௌண்ட்டுல நம்ம போட்டோ அப்டினா ஓகே அப்டிங்கிற மாத் திரி நா வாங்குவே சார், நீங்க ஃபுல் அன்ட் ஃபுல் ஆஃப்லைன் தானோ
நாங்க எனக்குனு தனியா ஆடர்ரு போட மாட்டே எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்த இருக்காங்க அவங்களுக்கு மட்டு ஆடர்ரு போட்டு தருவே அடிக்கடி
ஓ, ஓகே ஓகே,
ம், எனக்குனு போட்றது இல்ல எதும் அதிகமா நா ஆஃப்லைன்லயே எல்லாமே வாங்கிடுவே
ம், அப்ப அந்த பொண்ணுக்கு வாங்குனீங்கன்னா ஆன்லைன்ல என்ன அதிகமா ஆர்டர் போட்ருப்பீங்க இல்ல என்னென்னல்லா வாங்கியிருக்கீங்க
டிரஸ்ஸு அப்பறோ இந்த மேக்கப் செட்டு ஒரு ரெண்டு மூணு தடவ ஆர்டர் போட்டோ
ம், ஓகே ஓகே,
ம்
ஆமா ம மீ மீஷோல பாத்தோமஅப்டின்னா மேக்
செட்லா கொஞ்சோ வெல கம்மியாதா வரு, ஏ ஆஃப்லைன்ல ஆர்டர் போட்றேன்னா ஒரு டைம் மொபைல் ஃபோன் ஒன்னு ஆர்டர் போட்ட தோழி, ஒரு பதினாறாயிர ரூவா அந்த ரேட்டுக்கு ஆர்டர் போட்டோ
ம்
ஃபோன் வந்துட்டு நல்லாதா இருந்துச்சு அன்பாக்ஸிங் பண்றப்பல்லா அதுக்கப்பறோ பாத்தீங்னா ஒரு ஒன் வீக்லயே இதாயிட்டு ஃபோன் போர்ட் ப்ராப்ளம் ஆயிட்டு தோழி,
ஆ அதாவது நீங்க சிக்னல் உள்ள எடத்துல நடந்துகிட்டே பேசாம ஒரு எடத்துல நின்னு பேசினாதா சிக்னல் கரெக்டா இருக்கு
ஆ செரிங் தோழி, கேக்குதா இப்ப உங்களுக்கு கேக்குதா
கேக்குது, ஆ ஓகே இப்பதா நா பேசுறது எனக்கு கேக்கல ஆ இப்ப கன்டினியூ பண்ணுங்க
சொல்றே, அதா அது வந்து போர்டு ப்ராப்ளம் ஆயிட்டு
ம்
அங்க கடையில எடுத்துட்டு போய் கேட்டா ஒரு மொபைல் சர்வீஸ் கடையில அங்க என்ன சொன்னாங்கனா இதுமேரி போர்ட் போயிட்டு ஒரு ஆறாயிர ஆவு அப்டின்னு சொல்ட்டாங்க
ஓ சேரி சேரி
அதுக்கப்பறோ அந்த மொபைல் யூஸ் பண்றது இல்ல ஒரு பதினாறாயிர வேஸ்ட் ஆயிட்டு அதுல அதுக்கப்பறோ ஆர்டர் போட்றது இல்ல
போடயிலயே நீங்க பாத்துருக்கலா வீட்டுக்கு வந்தோனயே பாக்கும்போது நல்லாதா இருந்துச்சோ
நல்லாதா இருந்துச்சு ஒரு ஒன் வீக் அப்புறமுமா அப்டி ஆயிட்டு
ஐய்யய்யோ பதினாறாயிர காலியா
ம், ஆமா, அப்றோ ரிட்டன் போட்டோ
ம்
அவங்க ஃபோன் குடுக்கறப்ப ஃபர்ஸ்ட்டு கால் தமிழ்ல பேசுனாங்க
ம்
அதுக்கப்பறோ ஹிந்தில பேச ஆரம்பிச்சிட்டாங்க லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆயிட்டு
ஓ ஓகே ஓகே
ம்
பதினாறாயிரத்துக்கு வாங்கி கடையில குடுக்கும்போது ஆறாயிரம் செலவாகுனு சொல்றாகளா ரிப்பேர் பண்ண
ஆமா
ஐய்யய்யோ அப்ப காசுதா தெண்டமா போச்சு
ஆமாங்க தோழி, என்ன பண்றது
ஆனா எங்க அண்ணனுக்கு ஒரு ஃபோன் நாங்க ஆன்லைன்ல தா போட்டு வாங்குனோ
ம்
ரொம்பலா வாங்கல டென் தௌசண்ட்க்கு தா வாங்கிருந்தோ
ம்
ஆனா ஃபோன் நல்லாருக்கு இன்ன வரையுமே யூஸ் பண்ணிகிட் இருக்காங்க அது என்னாச்சுனா ஒன் டைம் கீழ போடும்போது ஸ்பீக்கர் வந்துட்டு ஆ கேக்காம இருந்துச்சு இப்ப எந்த கடைல கொண்டு குடுத்தாலுமே அந்த ஸ்பீக்கரோட பிராண்டு வந்துட்டு அந்த மொபைலோட பிராண்டுக்குள்ள ஸ்பீக்கர் கெடைக்கல வேற ஃபோன் தா வாங்கனுங்குற மாரி சொல்ட்டாங்க ஆ இதுல ஆன்லைன்ல இதா பிரச்சன அந்த
ம்
பிராண்ட்டு எதோ ஒரு பிராண்ட்ல உள்ள ஃபோன் நம்ம வாங்கிட்றோ வெல கம்மியோ அப்டிங்கற மாரி இல்ல செட் ஆகுது அந்த மாரி வாங்கிட்டு இங்க சீர் பண்ண போனா அந்த அந்த மொபைல்ல உள்ள பாட் ஸ் கெடைக்க மாட்டேங்குது வேற வாங்கணுன்ட்டாங்க
செரிங் தோழி எதுல ஆர்டரு போடுவீங்க நீங்க என்ன ஆப் அது
மேக்சிமம் மொபைல் வந்துட்டு மீஷோல தா போட்டோன் நெனைக்குற ஆமா
மீஷோலைங்ளா
மீஷோ தா ஃப்ளிப்கார்டு போட்லா அது தெரில ஃப்ளிப்கார்டு அதிகமா போடல
அமேசான் தெரியுங்ளா அங்க தா நா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இப்போ
ஓ அமேசானா அமேசான்ல என் என்னவா தம்பி தா எதோ வாங்குனேன் சொ ன்னா என்னன் சரியா ஞாபகோ இல்ல
அந்த அங் பண்ணிட்டு இருக்கான நா பெங்களூர்ல
ஓ ஓகே ஓகே அப்ப அந்த ஆர்டரு வர்றதெல்லா நீங் உங்களுக்கு
ஆ எங்களுக்கு ஆ ஆமா மா
ஓ
ஃபுல்லா அது குடோன்னு சொல்லுவாங்கள வேர்ஹவுஸ் அங்க தா இருக்கோ
ஓ ஓகே ஓகே அப்ப வந்துட்டு ஆர்ட்ரஸ் பத்தி கொஞ்சோ தெரியு ஐ மீன் என்னென்ன ஆர்டரு மக்கள் அதிகமா வாங்குறாங்க எந்த பொருள் வாங்குறாங்கன் தெரியு
அதனால தா நா ஆர்டரு போட மாட்ட
ஓ சேரி சேரி அப்ப அமே சான்ல மக்கள் எந்த பொருள் அதிகமா வாங்குறாங்கன் நீங்க நெனைக்குறீங்க
ம் ட்ரெஸ் தா ட்ரெஸ் ஐட்டம் தா அதிகமா வாங்குவாங்க
ஓ ஓகே ஓகே அமேசான்ல தம்பி தா எதோ வாங்குனேன் சொன்னா நா மத்தபடி அமேசான் யூஸ் பண்ணதில்லயே பாத்தா தெரியு இப்ப நீங்க ம்
அங்க உள்ள பார்சல் மட்டு தா நீட்டா இருக்கு மிச்சப்படி இங்க எப்டி இருக்குனே எனக் தெரியு ஃபுல்லா எல்லா பொருளுமே சும்மா நார்மலா கீழ எப்டி குப்பைல கெடக்குமா அது மாரிதா கெடக்கு ஒன்னா நாங்க தனியா பிரிச்சு எல்லாத்தையு வெச்சு அதுக்கப்றோ பேக் போட்டு அப்பறோ அனுப்புவோ உங்களுக்கு இந்த மொபைல் சொன்னீங்கள இதுக்கு மட்டு தனியா ஒரு ஷோரூம் இருக்கு அங்க வச்சுப்போ இந்த எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டு
ஓ ஓகே ஓகே
ம் அதனால நா அதிகமா ஆர்டரு போட்றது கெடையாது நா போய் ஆஃப்லைன்லயே பாத்து நல்லா வாங்கிர்றது
ஓ ஆம்மா அப்ப நீங்க அங்கே ஒருக் பண்றீங்க அப்டின்ன தெரியு எந்தெந்தப்
ம்ஹி ம் ஒரு சில பொருள் நல்லா வரு ஒரு சில பொருள் அந்து நம்ப்ளால சொல்ல முடியாது அப்ப நமக் வர பொருள் எப்டி இருக்குன் தெரியதுலா நமக்கு
ஆ அது கரெக்டு தா
ம் அப்போ நமக்கு அமௌண்ட் வேஸ்ட்டாய்டு பொருளு வேஸ்ட்டாய்டு
ம் கரெக்ட்டு கரெக்ட்டு தா சர்
ம் சய்யுன்
ம் அதுக்கடுத்து அ உங்களோட அப்போ வே அதனால தா நீங்க வேல டைம் வந்துட்டு காலைலே எத்தன மணிலேந்து எத்தன மணி வரையுர் ப்ப எட்டு மண் நேர சொன்னீங்க ஷிப்டுங்கிறது எப்டி இருக்கு உங்களுக்கு
ஷிஃப்ட்டு வந்து மூண் மூண் டைமா பிரிச்ருவாங்க
ம்
ஃபஸ் ஷிப்ட் செகண் ஷிப்ட் அப்புற நைட் ஷிப்ட் அப்டி பிரிச்சுருவாங்க
ஓ க்கே ஓக்கே
ஃபஸ் ஷிப் நா வச்சிங்க கால்ல ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் போற மேர் ருக்கு அஞ்சு மணிக்கு பொய்ட்டு ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணிஒ ஒரு மணிக்கு வர மேரி ஆய்டு
ம்
சகண்ட் ஷிப்னா மூண் மணி டூ நைட்டு ஒரு எட்டு மணி வரி வரு நைட் ஷிப்டுங்கன்னா ஒரு பதினொன் டூ காலைலே விடிய காலைல ஒரு அஞ்சு ஆறு மணி வரி வரு
ஓ ஓக்கே ஓக்கே
ப்பி தான் தோழியே போய்ட்டுருக்கு லைஃபு
ம் ஆனா எல்லார்மே நா பாத்த வரையும் பேங்களூர்ல சம்பளொ நெறைய குடுக்குறாங்க
ம் சம் உண்மதா தோழியே
உண்ம தனா
ஆம்மா நான் நா டொன்டி செவன் வாங்கிட்ருக்க
ஓ ஓக்கே ஓக்கே ஓக்கே ஆனா இருந்தாலுமே அது என்ன சொல்றது நம்ம ப்ப இங்கே எதோ ஒரு ஊர்லேந்து நம்ம வெளியூரு மாதிரிதா பேங்களூர் போறோ அப்ப நம்மக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு இதுக்கெ எப்புடியு ஒரு பத்தாயிர பொய்ருந்தானே
ம் கம்பெனில ரெண்டு டைம் சாப்பாடு குடுத்துருவாங்க
ஓ ஒக்கே ஓக்கே அப்ப மிச்சம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பலா ஓக்கே ஓக்கே அதே இப்ப சென்னைய எல்லா பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடுக்கூ நம்ளே செலவு பண்ணிக்கணுன் சொல்றாங்க அப்பற வாடகை எல்லா நம்மளே குடுக்கறனால மிச்சம் புடிச்சி வீட்டுக் அனுப் ப்புறது ஐயாயிர ஆறாயிரந்தா அனுப்பலா அதுக்கு பெசாம நம்ம ஊர்லே வேலை பாத்துலாமே அப்டிங்கிற மாரி சொல்றாங்க அதனாலதா கேட்டே
அப்டி சொல்றாங்க நா அந்து கொஞ்சோ பி இ முடிச்சுருக்கனால எனக்கு எத பிரச்சனை இல்ல டேரெக்டாக என்ன இங்க வந்து நான் ஜாயின் பண்ணிட்ட அப்ள பண்ண ஒன்னே ஓட் கிடச்சட்ட எனக்கு வந்து இன்ட்ர்வியூவ சச்சாங்க ஒரு மூணு இன்டீர்வூ பாஸ் ஆன அதுக்கப்பற உள்ள வந்துட்ட
ஓ ஓக்கே ஓக்கே
ம்
அப்ப நீங்க தங்குறதுக்குல்லா வாடக அந்த மாரி எல்லா இல்லையோ
ஆ இல்ல அது கம்பேனிலேயே குடுத்துட்டாங்க சாப்பாடு மட்டு ஒரு ஒரு டைம் நம் பாத்துக்குணு ம்
அப்ப உங்களுக்கு ஓகே கண்டிப்பா மிச்சம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பலா ஏன்னா நம்ம வேலைக்கி போறதே வந்துட் ட்டு இப்ப வெளியூர்ல்லா போறோ அப்டின்னா மிச்சம்பன்னி வீட்டுக்கு அனுப்புனாதானே வேல பாக்குற நமக்கூ சந்தோஷமா இருக்கூ வீட்ல உள்ளவங்களுக்கூ சந்தோஷமா இருக்கூ
ஆமாங் தோழி
ம் ஓகே ஓகே அப்ப உங்களுக்கு கரெக்டா தா போயிட்ருக்கு அப்
ஆமாங் தோழி ஆனா எங்க தோழி வீட்டு சைடே வரமுல்ல தோழி
ஏ லீவு தா விடுவாங்களே சார்
லீவ் விடுவாங்க மா மாசத்துல வந்து ஒரு ட்வொண்ட்டி டேஸ் தா ஒர்க் இருக்கூ ஆ வேல இருக்கூ
ம்
பத்து நாள் கிட்ட லீவ் வரு சனி நாயர் ரெண்ட் நாள் லீவு வாரத்துல ரெண்ட் நாள் லீவு
ம்
ம் அதுலயு ஆணவல் ஆணவல் லீவு இன்னொன்னு சிப் லீவுன்னு ரெண்டு தருவாங்க
ஓகே
மொத்தொ ஒரு பதினெட்டு நாள் வேலைக்கி போற மாரி இருக்கூ மாசமே
பரவால்லையே சார் அதா லீவ் எல்லா வருதே அப்புறொ என்ன ஊருக்கு வந்து பாத்துட்டு போங்க
ஆனா அந்த லீவ் வந்து அவுங்க தர டைம் தா இப்போ உங்குளு நம்மளுக்கு தொடர்ந்து வராது
ஓ சேரி சேரி
ஒரு ஒரு நாளு சனி நாயர் தருவாங்க ஒரு நாளு செவ்வாய் புதன் தருவாங்க ஒரு நாளு வியாழன் வெள்ளி இப்டி தருவாங்க
ஓ ஓகே சார் ஓகே சார் நமக்கு நேரங் கடந்துடுச்சு ஆ நம் ம் ம அடுத்த காலு மதியானம் பேசுவோ சார் நன்றி சார்
ஓகே தோழி நன்றி தோழி
ஆ நன்றி